எப்டி
நல்லா இருக்கே தோழி நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நானும் நல்லா இருக்க அப்றோம் இல்ல இல்ல இனிமேதா அப்டியே பாதிலே நிக்குது
சேரி சேரி அது நா உங்ககிட்ட சொல்லிக்கிட் கிட்டு இருந்தேல எப்டின்னா ஒரு ஆறு வருஷம் வந்து அவுங்க வந்து அமெரிக்கால இருந்தாங்க அந்த ஆறு வருஷத்ல பாத்திங்கன்னா அப்பவும் வந்து அந்த முதல்ல ஒரு மூணு நாலு வருஷோ வந்து நல்லா என்கிட்ட வந்து பேசுவாங்க அதல்லா ஓர் சரியா தா இருந்து ச்சு வருஷங்கள் ஆக ஆக அதாது எங்ளோட பிரிவு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆ என்ன சொல்றது வருஷத்ல ஒரு தடவ வருவாங்க ஒரு ஒரு மாசங்கிட்ட இருப்பாங்க கெளம்பிடுவாங்க அந்த மாரிதா இருந்துச்சு ஏன்னா அவுங்க வந்து அங்க வந்து பாத்துட்ருந்தாங்க அ கொஞ்ச அங்க படிச்சாங்க படிச்சிட்டு அப்டியே அங்க வேல வாங்லான்னு அங்க வேல வாங்னாங்க இப்டிதா போய்ட்டு இருந்துச்சு அப்புறோ பாத்திங்கனா அவுங்க இங்க வந்துட்டாங்க இங்க வந்ததுக்கப்றோ அவுங்களுக் கொஞ்சோ ஒடம்பு முடியல என்னன்னா அவுங்ளுக் அங்கியே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ப்ராப்ளமா இருந்து முடியாம அங்கேர்ந்து வந்துட்டாங்க வந்துட்டு இங்க பாத்தப் போ எங்ளுக்கு தெரிஞ்சது இந்த ஆஞ்ஜியோ வந்து நாங்க டெஸ்ட் பண்ணோ அப்ப வந்து கொஞ்சோ ஹார்ட்ல ப்ரச்சனருக்கு அப் ன்ற மாறி தெரிஞ்சிது அதனால இப்ப அவுங்க ரெஸ்ட்லதா இருந்துட்ருக்காங்க ஆனா வந்து இந்த நேரத்துல வந்து எப்டி சொல்றது ரொம்ப ரொம்பவே கஷ்டமாருக்கு இத நா பாத்துக்குணூன்தா ட இல்லன் நா சொல்ல வர்ல ஆனாலு வந்து அவுர் வந்து அவுங்க அம்மா கூட சேந்துகுட்டு ரொம்பப் பண்றாரோ ரொம்ப மாறிட்டாரு மாற்றங்கள் வந்து அப்டி அதாது ஒருத்தவ்ங்க வந்து எப்ப எப்டி இருப்பாங்க அப்டின்னே எனக்கு புரிய மாட்டிங்து வாழ்க்கே வந்து மாற மாற அப்டி இருந்தவரு எப்டி இப்டி மாறிட்டாரு அப்டின்ற மாறிலாம் இருக்கு ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஆனாலு வந்து வந்து எ பொண்ணுக்காக அப்டியே ஓட் டி தள்ளிக்கிட்டு அப்டியே போய்ட்ருக்க மாறி இருக்கு ஆ என்ன பண்றது அதுதா சொல்றாங்க என் கூட இருக்குறவங்கலா அ இத்தன வருஷோ இருந்தாங்கல்ல ஓன் கூ கூட நல்லாதா இப்ப என்ன திடீர்னு நீ வந்து அவர்கிட்ட நல்லா பேசு பழகு எங்க டைம் கெடக்கிது இதுக்காக நா வந்து வேலய விட்டுட்றதா அப்டி எல்லாம் நெனைக்கத் தோணுது ஆனா விட்டுட்டா நாளைக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோமோ அப்டின்னு தோணுது ம் சொல்லுங்க உங்க வாழ்க்கய நீங்க எப்டி வந்து நல்ல நல்ல மொறைய்ல அப்டே
நல்ல மொறையா எங்ளுக்குன் பாத்திங்னா எனக்கு ஹஸ்பண்ட்க்கு தனிப்பட்ட விதத் துல எந்த ஒரு ப்ரச்னயுமே கெடயாது இன்ன வரைக்குமே நாங்க எங்க ரெண்டு பேத்துக் குள்ள சண்ட போட்ட நாள் வந்து வெரல் விட்டு எண்ணிரலா அந்த அளவுக்கு தா எங்ளுக்கு வந்து இவங்கதா வந்து அதாது என்ன சொல்றன்னா அவங்க ஒரே பைய அப்டின்றதனால ரொம்ப அவங்க என்ன அதாது எங்க அத் த்தையோட நெனப்பு எப்டி இருக்குன்னா அவ்ங்க ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்டேபுளா அந்த மாற்லா எங்ளுக் எதுவுமேப் பண்ணல நாங்களா வந்து இது பண்ணி ணிக்கலாம் நெனச்சாலுமே அவுங்க வந்து எப்டின்னா அவங்குளுக்காக அவுங்க பைய வந்து செலவு பண்றத வெளில சொல்றதுக்கு நமக்கு பெருமயா இருக்கணு அப்டி அந்த மாறி கேரக் ருன்னு வச்சுக்கோங்க செலவு வந்து பயங்ரமா பண்ணுவாங்க என்னால வந்து அத இது பண்ணவே முடியல சொல்லிப் பாத்தாச்சு எதேதோ பண்ணியாச்சு அதுக்கடுத்து என்ன ஆகுன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து பாத்திங்ன்னா சம்மந்தமே இல்லாம வீட்ல வந்து சண்ட போட்டா இவ்ங்க ரொம்ப டென் ஷனாவாங்க இவுங்க என்ன சொல்வாங்ன்னா நீங்க விட்டு குடுத்து போங்க அவங்க வந்து பையன பாத்துக்குற மாறிதான எனக் கு என் பைய எதுக்கு இந்த விஷ்யத்துல வராதிங்க அப் பட்டி இப்டி எதுக்கு நெறய விஷ்யம் வந்து உள்ள இன்ட்டரஃபியர் ஆவாங்க அப்ப என் ஹஸ்பண்ட் என்ன சொல்வாங்கன்னா உங்ளுக்கு எப்டியோ அது மாறி அதுதா அம்மா மொதோ ரைட்ஸ் அதுக்குதா இருக்கு நீங்க நடுல வராதிங்க அதுக்கு தெரியு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அப்டியே வந்து என்னாயிருன்னா வீட் வீட்ல சண்ட வரு இவுங்க என்ன சொல்வாங்கன்னா என்னால ஒர்க் பண்ண முடியல அப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சி இருந்தாங்க என்னால ஒர்க் பண்ண முடில ரொம்ப ஸ்ரெஸ்ஸாவுது சொல்ட்டு என்ன அனுப்ச்சுவச்சிட்டாங்க ஒரு தடவ நடந்துச்சு அடுத்து என்ன ஆகுன்னா நா ஊருக்கு போய்ட்டு திரும்ப வருவனா வந்த ரெண்டு நாள்ல திரும்ப அதே வேலய பண்ணுவாங்க அது எப்டி தெரிஞ்சி பண்ணுவாங்ளா தெரியாம பண்ணுவாங்களா எனக்கே புரியல அது திரும்ப என்ன ஆகு ஒரு லிமிட்க்கு மேல நானு என்ன யோசிச்சேன்னா இவங்களுக்கு வந்து ப்ரச்சன இல்ல இவங்களுக்கு வந்து ஏஜ் அதிகொ ஏற்கனவே மே எங்க அத்தைக்கு வந்து பாத்தீங்னா எழுவது வயஸ் ஆயிடுச்சி இப்போ இவங்களுக்கு ஏஜ் அதிகொ நம்ம தா இனிமே வாழ போறோ நம்ம பசங்க நமக்கு முக்கியொ அப்ப என்னா பண்றது நம்ம நமக்கு லைஃப் தா முக்கியொ நம்ம ஃபினான்சியலா நம்ம இன்னு ந ல்லா ஆகணு அப்டின் சொல்லிட்டு அங்க போயிருவ இப்டியே ஆகி ஒரு ரெண்டு வர்ஷொ நா அம்மா வீட்ல தா இருந்தே
அப்புடியா
இங்கெ வருவ ரெண்டு நாளா சண்ட போடுவாங்க ஆமா அவுங்க இங்க இருந்தாங்க நா அம்மா வீட்ல இருந்த எனக்கு வந்து அப்ப இவ்ளோ யோசிக்கவு வு இல்ல எங்க வீட்ல சொல்லித் தர்றதுக்கு எனக்கு ஆளு இல்ல நா வந்து எனக்கு இவங்களுக்கு சப்போட்டா இருக்கு குனுன்ற மைண் செட் மட்டுந்தா எனக்கு இருந்துச்சி அப்போ இவங்களு என்னா நெனச்சிட்டாங்க நமக்கு வேல முக் கியொ இவ்ங்க சொன்னா கேக்க மாட்றாங்க நம்ம லைஃப் இனிமே நம்மதா அவங்க இன்னு எத்தன வர்ஷ இருப்பாங்கன் செரியாது நம்மளோட லைஃபுதா முக்கியொ அப்டீன் சொல்லுவங்க ஒரு லிமிட்க்கு மேல நாந்தா சொல்றனே நானே வந்து நா போயிர்றே இவ்ங்க விட மாட்டாங் க போல நம்மள வாழ்றதுக்கு இவுங்களுக்கு பிடிக்காது இவுங்கள நம்ம ரெண்டு பேர் சேந்திருந்தாலே உங்களுக்கு பிடிக்காத் இன்னு சொல்லப் போனா அவ்ங்க ரொம் ம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து ரொம்ப எல்லா விஷயத்தலைமே உள்ள இன்வால்வ் ஆவாங்க இந்த விஷயத்துல அந்த மாதிரி இப்போ என்ன சொல் நா கன்சீவ் ஆனதுலருந்து அவுங்கொ ரொம்பொ பொசசிவ்னஸ் அவ்ங்களுக்கு ரொம்பொ வந்த்ருச்சி இப்போர் ர ரெண்டுப் நா ட்வின்ஸு வெளியில யாருக்குமே தெரியாது ஆனா ஏ வீட்ல தெரியுல எங்க அக் மாமியார் மாமனாரு எங்க அம்மாக்கு தெரியு அப்ப ஏ ஹஸ்பண்ட் வந்து இது சாப்டக் கூடாது அது சாப்டக் கூடாதுன் சொல்லும் போதல்லா அவுங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க உங்களுக்கு என்ன ப்ரச்சன அவுங்க வந்து நடுவ்ல வந்துருவாங்க அவுங்க வந்து ஊறுகா சாப்டக் கூடாதுன்னா சாப்டக் கூடாதுன் சொல்லுவாங்க வீம்புக்குன்னே வந்து ரெண்டு ஸ்பூன் ஊறுகா வந்து எடுத்துட்டு வந்து ஏ ப்ளேட்ல வப்பாங்க நீ சாப்ட்டுதா ஆகணு அதுக்கு பிடிக்குனு பிடிக்காதுன் சொல்றதுக்கு நீ யாரு அப்டின் கேப்பாங்க இப்டியேதா உள்ள வந்து அவுங்களுக்கு பொசஸிவ் ஆச்சு டவின்ஸுனு கன்ஃபார்ம் ஆனொன்னே போச்சு அப்பனா நம்ம மஹெ கனவே அதாது இவுங்க எதுத்து பேச மாட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு சரின் சொன்னா விட்ருவாங்க அவுங்க நொ ச்சு நொச்சுனுக்ட்டே இருக்காங்கன் சொல்ட்டு சரின் சொன்னா நம்மள விட்ருவாங்கல்ல என்ன சொன்னாலு சரி அப்டின் சொல்ட்டு ஓடிருவாங்க கல்லாணத்துக்கப்பறொ நம்மளால அது இருக்க முடியாதுல்ல இது முடியாது அப்டின் நம்ம சொல்லிட்டோன்னா அப்ப நா கெட்டப் பிள்ளையாய்ற எல்லாருக்மே நா சொன்னா சரின் சொல்றாங்க நீ மட்டு ஏ இப்டி என்ன பாத்து இப்டி பேஸ்வ பேசற முடியாதுன் ஏ சொல்ற நா சொ ன்னா சரின் எல்லாரு சொல்லுவாங்க அப்டின் சொல்ல ஆரம்பிச்சு கடைசி ரெண்டு பசங்களோட அப்டியே பொசஸிவ் ஆச்சு ரெண்டு வயஸ்ல என்னா ஆச்சுன்னா கடவுள் புண்ணியத்துல பேங்களூர்ல இவுங்களுக்கு வேல கடச்சிச்சி அப்பொல்லா பாத்தீங் னா அப்டியே இந்த கூண்டுக்குள்ள அடச்சு வெச்ச ஒரு பறவ ஒரு சிறகடிச்சி போகுல்ல அங்க அப்டி அப்டி போய்ட்டோ அப்ப அப்டி போனோ அப்ப நாங்க எங்க எங்கட்ட நா வந்து இவுங்கக்கிட்ட என்ன கேட்டனா என்னங்க நம்ம ரெண்டு பேரு நம்ம பசங்க நம்ம தனியா இருந்ததே கடையாது ஏன்னா என் பசங்களுமே வந்து இவங்களோட இருந்ததில்ல பெறந்த ஏ பை ஏ பைய பெறந்ததுக்கப்பறமே ஒன்ற வயசு வரைக்கு நா அம்மா வீட்லதா இருந்த அப்போ இவ்ங்க பாவொ ஒரு வைசா நா இல்ல ரொம்பொ சாரி சாரி ஏ கல்யாணொ ஆயி மூணு வர்ஷொ வரைக்கு நா அம்மா வீட்ல இருந்துருக்கே எனக் கு எல்லார் மாரியு நமக்கு எனக்குமே நம்மள நாலு பேர் வாழணுன் எனக்கு ஆசையா இருக்கும்ல ஒரு ஒரு மாசொ ரெண்டு மாசொ மட்டு நம்ம தனியா இருந்துக்லாமா பேங்ளூர்லனு இவ்ங்கக் கிட்ட கேட்ட ரெண்டு மாசொ மட்டு ஏதாச்சு சொல்லி தள்ளிப் போடுங்க நம்ம மட்டு தனியா இருக்கலா எனக்கு ஆசையா இருக்குன் கேட்ட இவங்களு ஓகேன் சொன்னாங்க அவுங்க வந்து என்னானா ரெண்டு மாசொ லைஃப்ல பழைய டாங்க அடடா நம்ம சந்தோஷமா இருக்கு நம்ம லைஃபு இவங்க வேற நடுவ்ல கூப்ட்டு வந்தா தேவயில்லாம ப்ரச்சன ஆனா என்னானா எங்க மா மா வந்து ரொம்ப நல்லவரு எங்க அவரு மாம்னார் வந்து அப்பா வந்து ரொம்ப நல்ல கேரக்ட்ரு அவருக்காக மட்டுந்தா சரி யோசிப்போன் சொல்லிட்டு எட்டு மாசொ திட்ட கிட்ட தள்ளிப் போட்டுட்டோ இவுங்கள கூப்ட்டு வர்றத எப்ப கேட்டாலு ரீசன் சொல்லுட்டு அந்த எட்டு மாசொ இந்த லை இந்த வேல்டுல் நாங்க தா ரொம்ப சந்தோசமா இருந்த்ருப்போன் வெச்சுக்கோங்களே எங்க லைஃப் அவ்ளோ ஸ் மூதா போச்சி ஒரு தடவ தா இங்க வந்தோ எட்டு மாசொ ஆச்சி அவுங்க வந்து இவ்ளோ வர்ஷமா மஹென் கூட இருந்தவங்க எட்டு மாசத்க்கப்பறமா வந்து பாத்தாங்க பாத்துட்டு வந்த எடத் துலே சண்ட இங்கயே வந்து சண்டப் போட்டு அன்னக்கி நைட்டே இவங்க என்னைய கொண்டு போய் எங்க அம்மா வீட்ல விட்டந்துட்டாங்க யோஷ்சி பாருங்க எட்டு மாசங்கழிச்சு உங்க திரும்ப நீங்க நடக் திறிங்க அவுங்களுகு எப்டின்னா அவுங்க மூனு பேர் மட் ட்டுந்தாருக்கணு அம்மா அப்பா பைய நாங்க வந்து இருக்கக் கூடாது திரும்ப வந்து பிரிச் எனக்கு என்னனா எனக்கு என்ன எனக்கு என்னன்ன எட்டு மாசத்கு ஒருமுற இப்ப திரும்ப இப்டி பண்றாங்கனா இவங்கள நா எப்டி பெங்களூர் நா கூப்ட்டு போறது திரும்ப நா ஏ நல்லாருக்க ஏ லைப் நா தொ தொலச்சுக்கணுமா அப்டின் எனக்கு தோன ஆரம்பிச்சிச்சு இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சே இது சரிப்பட்டு வர மாரி எனக்கு தெரியலனு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்னாச்சுனா ஒரு ஒன் இயர் ஆகும் போது போனோ எட்டு மாசத்துக்கப்ற அதுலே ஒரு ஒரு மாச இங்கே இருக்க வேண்டிய சூழ்நில மாரி ஆயிடுச்சு ஒரு கல்யாண நோ அதுஇதுன்னு சொல்ட்டு அப்பயு நா ஒரு மாச எங்க வீட்லருந்தே அத்தி எங்க அம்மா வீட்லேருந்த இவுங்க இங்கயிருந்தாங்க ஒரு மாச அப்ப இருந்தாங்ளா நா அதுக்கடுத்து நா சொல்லிட்டே இனிமே முடியாதுப்பா என்னாலயு இனிமே இந்த மார்லா இருக்க முடியாது பா காலத்துக்கு நம்ள பிரிச்ச பிரிச்சு இப்டி வச்சுகிட்டு எனக்கு பசங்க இருக்காங்க அவுங்களுக்கு அப் அப்பா கூடருக்கனு ஆசருக்கு அப்டின்னா சொல்லியிருந்த கடைசி என்ன ஆயிற்சுன்னா ஒரு ரெண்டு மூனு மாசத்கப்புறமா இங்கேருந்து ஒன்னுல்ல எங்க அப்பா அவர் மாமனார் வந்து சும்மா லைட்டா இடிச்சு தலோல ரெத் ரெத்தோ வந்துருச்சா ஏதோ ஒரு இதுல இடிச்சு எனக்கு ரொம்ப பயமாருக்கு பயமாருக் என்ன கூப்ட்டு போயிரு அப்டிஇப்டின்னு சொல்லி கொஞ்ச சீன் ரொம்ப கிரியேட் பண்ணாங்க கூப்டுட்டு வந்தோ எனக்கு வந்து கொஞ்ச கனவுல வர்றதெல்லா பழிக்கு எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப மைண்டு ரொம்ப ப்செட்டு பயங்கர அப்செட்டாருந்துசு எங்கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எங்கண்ணுக்கு முன்னாடி தெரிர்ற எல்லாருமே வந்து எனக்கு என்னய தவிர்த்தி இந்த ஒலகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நா மட்டு்ந்தா ஒலகத்துல கஷ்டப்பட்றேன்ற ஒரு பீல் ஏ மனசுல வந்துட்டேருக்கு மர்நாள் இவுங்க வந் வந்த அன்னைக்கேவு நைட்டு வந்துருக்காங்க மறுநாள் மத்யானமே பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாங்க வ வழிக்கி விழுந்து ஐ சி யூ க்கு போயி அங்கயு ஒரு லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணோ ஹாஸ் விடல அதோடு இல்லாம நா வந்து சொல்லி கூட்டுட்டு வந்துட்டே இதுக்கு மேல நம்மளால முடியாது எல்லாமே நம்ம ஒரு மிடில்க்ளாஸ்ல தா இருக்ககோ நம்மளால இதுக்கு மேல முடியாதுன் சொல்லி கூப்டுட்டு வந் ந்திருந்தே இங்க வந்ததுக்கு அப்பறமு பாத்தீங்கன் வச்சுக்கோங்க நா ஹெல்ப்புக்கு நா தானருக்கே இங்கயு வந்து வீம்புக்குனே எ எல்லாமே பண்ணி என்ன என்னென்ன ட்ரிகர் பண்ண முடிமோ எல்லாமே பண்ணி டென்ஷனாக்கி செஞ்சு எங்க அம்மா அப்பாவந்து இவங்கள பாக்க வந்திருந்தாங்க மாமனார பாக்குறதுக்கா வந்தவங்கள வாங்கன்னு கேக்கல ரூம்குள்ள இவுங்க பாக்குறதுக்காக போறாங்க கொஞ்ச நேர வெளியில இருங்க தூங்கிகிட்ருக்காங்க கொஞ்ச நேர வெளில இருங்க அப்டின்ட்டாங்க எங் இவுங்க என்ன சொல்றாங்கனா ஏ ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க இது சரிபட்டு வராது நீ கெளம்பிரு திரும்ப நா அங்க போனுமா இன்னதது இதுல திரும்ப ஏ போ சொல்றீங்க அப்டின்னு நா சொல்லிக்கிட்ருக்கே திரும்ப என்ன எப்புடி இப்புடி போ சொல்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சிக்கிட்ருக்கோ அப்ப என்னன்னா கெளம்ப சொல்டாங்க அப்ப என்னாச்சு தெரியுமா எங்க அத்த மூஞ்சுல புல்லா அவுங்களுக்கு லைட்டு என்னப்பா ஊர்க் கெளம்பறியாமே தம்பி சொல்லுச்சு அப்டின் சொல்ட்டு எங்க அம்மாவ வாணி கேக்ல ஆ வீட்லருக்கிற பொருள்லெல்லா அண்ணி தம்பிக்கு இது வேணுமான் பாருங்க அண்ணி தம்பிக்கு இதுக்கு இது வேணுமான் பாருங்க குட்டீஸ்கிது எடுத்துட்டு போறீங்ளா சொல்லிட்டு என் ஜாலியா வழியனுப்பியுட்றாங்க ஆனா அப்ப எங்க மாமனார்ல்ல அவர் மூஞ்சி எல்லா ரொம்ப சோர்வாயிடுச்சு பேரங்கள பாத்துட்ருந்தமே இருக்க முடியலன் சொல்ட்டு ஏன்னா அவர் ரொம்ப ஆசப்படுவாரு போனு
பசங்ளோட கொழந்தைங்ளோட இரு
அவரு வந்து ரொம்ப அவருட்ட நா போயிட்டு வறேன் சொல்றக்கே எனக்கு ஒரு மாரியாருக்கு அவர் ஒரு மாரி கண்லா ஒரு மாரியாருன்ச்சு என்னைய பாக்கும் போது சரி அப்டி சொல்ட்டு கெளம்பிட்டே அதுக்கடுத்து பாத்தீங்ன்னா மூனு மாசோ திரும்ப வேற ஒருத்தவங்க ரிலேடிவ் வந்து போர்ஸ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏமாத்தர மாரி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்க படத்துல பாக்குற மாரி அந்த ஹாஸ்பிட்டல்ல சேத்து திரும்ப மூனு மாச ஹாஸ்பிட்டல்லருந்தாங்க ஐ சி யு ல அவுங்களுக்கு சேவ் கா அவுங்க கூட நிக்கறதுக்கு ஆள் கெடயாது இப்போ எங்க அத்த வந்து வயசானவங்கதான ஆ நா வந்து ஏ பையன் குட்டி பைய இருக்கா நான பாத்துக்கிறே அவர அப்டின்னு சொல்லல கடைசி வேலைய விட்டுட்டாங்க ஏன் ஹஸ்பண்
வேலைய விட்டுட்டாரா ஆ
பாத்துக்குணுன் சொல்லுட்டு வேலையென்னி விட்டுட்டு ரெண்ட்ர வர்ஷோ ஆச்சு எங்ளுக்கு திரும்ப வேல கெடைக்க எங்களுக்கு அது வரைக்கு ரொம்ப கஷ்டத்துல மாட்டி ஏனா ஹாஸ்பிட்டல் செலவு பத்து லட்ச ஆய்டுச்சு வேலையு விட்டுட்டாங்க நாங்க இ எம் ஐ கட்டிட்ருக்கோ ஏற்கனவே வீடு பிளான்ட்ருக்கு வீடு கட்டுறதுக்கான இ எம் ஐ ஓடிக்கிட்ருக்கு கடைசி என்ன ஆய்டுச்சுன்னா அந் த எடமு இதாகி எடத்தை நாங்க வித்து அவ்ளோ சூழ்நெல மாரி எடத்தை வித்துட்டோ அவ்ளோ சொன்னா எப்பயுமே வ ந்து திரும்ப எங்க கூட சண்ட போட்டு கோச்சுக்கிட்டு போன எடத்துல இவங்களுக்கு திரும்ப ஒடம் முடியாம போயி இப்ப எட்டு மாச இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப வராங்க வீட்டுக்கு
ஓ இவுங்க வந்து இந்த முதியோர் இது மாரி போய்ட்டாங்க இவங்க
அப்புடி இல்ல ஹாஸ்பிட்டுல்லலா அவுங்கள நடக்க முடில இவுங்கள வீட்ல வச்சு நம்ம பாக்க முடியாது அ அப்டின் சொல்லிட்டு அதுக்கு ஆமா அதுக்காக ஒரு இது மாரி செஞ் இது சென்ட்ருன் வச்சுக்கோங்கனா
ஹெல்த் சென்டர் இருக்கு இதுக்
ஆமா அந்த மாரி ஆமா அவுங்க வந்து இது பண்ணி நடக்கலா வச்சு ட்ரெயின் பண்ணி நடக்க வச்சுருவாங்க அங்க அனி ப்பி வச்சு இப்பதா திரும்ப வர்றாங்க அவுங்களுக்கு வந்து நாங் நாம இன்னைக்குதா வராங்க
இன்னைக்கு வராங்ளா செரி செரி எப்டி அப்புறோ திரும்பவு நீங்க திரும்ப உங்க அம்மா வீட்டுக்கு போற மாரி அந்த மாரி
இனிமே அப்ப அவுங்களுக்கு நா தேவரு இல்ல இவங்களுக்கு இப்போ நா என்னோட தேவ இருக்குல ஏனா அவுங்ளால வே வேல பாக்க முடியாது நடக்கவே ரொம்ப ஸ்லோவா நடக்குறாங்குள யோசு பாருங்க அப்ப என் லைஃப்ல இப்ப இப்ப என்னாச் நா என் ஹஸ்பன் வந்து ஸ்டார்டிங்லந்து கொஞ்ச ஸ்ட்ராங்கா இல்லாததா உண்ம எல்லாமே யோச்சு யோச்சு பேசிட்டு ஏனா முன்னாடி இழுத்து பேசுறேன் யோட்ச்சு பேசுனதுதா வந்து இவ்ளோ இதுக்கு காரணோ இப்பவுமே வந்து நாங்க அந்த செலவு பண்ணிடோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகணு அதுக்காக ஜாபயு விட்டுட்டு போனது தப்புதான அப்போ வந்து புரிஞ்சுக்கிற எடத்துல அவுங்க இல்ல
ம் கண்டிப்பா கண்
டியே மாட்டிட்டு இப்ப நம்ம சி டேபிள் ஆகுறோனா இப்ப வந்து இது பண்ணிட்டு திரும்ப எல்லாத்தியு வல அதாதா எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு தூங்கி ஒரு வார ஆய்டுச்சு
உண்மையா இப்ப எனக்கு அதே பயத்துலதா நானு இருந்துட்ருக்கே நா அத பத்தி உங்ககிட்ட
ஆ சரிங்க தோழி ஆ நன்றி